ஹலோ வணக்
சகோதரி கேக்குதுங்ளா
ஆ மிக தெளிவாக கேட்கிறது வணக்கம் இன்னைக்கு பாத்தீங்னா நம்ப குடும்ப குடும்பத்த நம்ம எப்டி சமமா பராமரிக்கறது ஏனா நம்ம வாழ்க்கையோட அடித்தளமே நம்ம குடும்பம் தான அந்த குடும்ப உறுப்பினர்களிடையே உறவுகள எப்டி சமமா பேணுவது நம்ம நேரம் செலவிடுதல் எதெல்லா குடும்பத்துல நம்ம வெளிப்படையா பேஸ்லா பேசக்கூடாது இந்த மாதிரியான விஷயங்கள பத்தி நம்ப ஆலோசி க்கலான் நெனைக்றே உங்களுக்கு சம்மதமா
ஆ நிச்சயமா பேசலாங்க சகோதரி
அ முதலாவதா பாத்தீங்னா குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் இ ஒன்றாக வந்து முற்காலத்துலேலா பாத்தீங்னா மூணு வேளை உணவுமே வந்து வீட்ல ஒரு அண்ணனோ அப்பாவோ வெளில போயிருக்காங்கன்னா வரட்டு சேந்து சாப்பிடலா அப்டின்லா நம்ப ஒரு காத்திருந்து பாத்திருப்போ ஆனா இன்றைய இயந்திர வாழ்க்கையில நம்ம வேலை நோக்கி ஓடும் போது ஒரு கல்வியை நோக்கி ஓடும் போது அது சாத் தியம் இல்ல ஆனா ஒரு இரவு உணவாவது ஒரு மூன்று பேரும் ஒன்னா அமர்ந்து சாப்பிடலாம் மனசு விட்டு பேசிக்கிட்டு சாப்பிடலா அப்டின்னு நனைக்கறே இத பத்தி உங்களோட கருத்து என்ன
நிச்சியமா சகோதரி அதாவ்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒருத்தருக்கு ஒருத்த புரிதல் தன்மை இருக்கணு அப்டின்னா நிச்சயமா குடும்ப உறுப்பினர்கள் வந்து ஒருத்தருடன் ஒருத்தர் வந்து அதிகமான நேரம் வந்து செலவிடணு குறைந்தது ஒரு நேரம் அல்லது முடிந்தால் இரண்டு வேலை ஒன்றாக உணர்ந் உக்கார்ந்து சாப்பிடுறது வந்து பழக்கத்துல கொண்டு வரலா அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரே வட்டல வந்து அ அண்ணன் தம்பி அப்டில்லா ஒன்னா உக்காந்து சாப்பிடுற வழக்கல்லா இருந்தது பட் நாள்பட நாள்பட அந்த பழக்க வழக்கங்கள் வந்து மறைந்து போயிற்று ஆனா அத வந்து தொடர்ந்து அந்த வீட்ல இரண்டு குழந்தைகள் அல்லது மூன்று குழந்தைகள் இருக்காங்கன்னா வ வாரத்துக்கு இரண்டு முறை அல்லது மூன்று முறையாவது ஒரே வட்ட வட்டல்ல வந்து உக்காந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊட்டி விட்டுட்டு ஒருத்தருத்தர் ஒருத்தர் வெளையாடிட்டு அந்த மாரி வந்து உணவுகல அவ்ங்க வந்து பகிர்ந்து கொடுக்றது வந்து விட்டுக் கொடுக்க கூடிய மனப்பான்மைய வந்து குழந்தைகளுக்கிடையே நிச்சயமா அது வந்து வளர்க்குங்க
ரொம்பவே சரியா சொன்னீங்க அந்த ஒன்றாக உக்கார்ந்து அமர்ந்து சாப்பிடுதல்ங்கற விஷயத்துல நம்ம தவிர் க்க வேண்டிய விஷயங்கள்ன்னு சில இருக்கு அதையு நா சொல்லிட்றே அது சரியானு பாத்துக்கோங்க முதலாவதாக பாத்தா குடும்பத்தோட ஒன்றா உட்காந்து அமர்ந்து சாப்பிடுறங்க பேர்ல நம்ம டி வி ய போட் டு ஒரு தொலைக்காட் ச்சி பெட்டிக்கு எதுக்க உக்காந்து சாப்படது அப்டிங்கறத நம்ம முற்றிலுமா தவிர்க்கணும்னு நனைக்கறே ஏன்னா நம்ம ஒண்ணா உக்காந்து சாப்பறோங்கறதோட அர்த்தமே நம்ப அனைவரும் பகிர்ந்து சிரிச்சு பேசி மகிழ்ச்சியா சாப்பண்ணுங்கறது தா அந்த நேரத்துலயு நம்ம தொலைக்காட்சில ஏதுேனும் ஒரு தொடர்களையோ இல்ல ஏதோ ஒரு கா சீ அல்லது செய்திகள பாத்திட் இருக்கும் போது நம்மளோட கவனம் முழுவதுமே அந்த தொலைக்காட்சிய நோக்கியே போயிடு நம்ம உணவை எடுத்து வாயில வெக்கிற மாங்கிறதே ஒரு தட்டை பாத்து எடுத்து வெக்காத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுறோ அதனால அந்த தொலைக்காட்சிய அணைச்சு வச்சறது ஒரு தொலைபேசியை பாக்காம சாப் படுறது அப்டிங்கிறத நான செய்யலானு நெனக்கிற இது சரியா தவறா
நிச்சயமா உங்களுடைய கருத்து வந்து எரநூறு சதவீதம் வந்து சரி ஏ அப்டின்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் வந்து நம்ம என்ன எண்ணத்தோட சாப்ற்றமோ அந்த உணவாதா அது மாறு அப்டிங்கிறது வந்து ஆன்மீகம் சோ இப்ப நம்ம ஒரு தொடர்களையோ அல்லது நம்ம வந்து ஒரு அலைபேசியோ பாத்துட்டே சாப்பிடும்போது அதுல வந்து ஒரு கோபமான ஆ காட்சிகள பாத்துட்டே நம்ம உணவு சாப்பிடுறோ அப்டின்னா அந்த உணர்வ தா நம்ம ஒடம்புக்குள்ள வந்து அது தூண்டி விடும் சோ அந்த மாதிரி ஒ ஒரு உணர்வுகளு நம்ம அ சாப்பிடும் போது எந்த எண்ணத்தோட அத நம்ம உட்கொள்றோமோ அதாதா நம்ம மாறுவோ அப்டிங்கறத வந்து சொல்லுவாங்க அ அதனால நம்ம வந்து தொலைபேசி அல்லது ஆ கைபேசி தொலைக்காட்சி எல்லாத்தியுமே அ நிறுத்தி வைத்துவிட்டு குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக உணவு உட்கொண்டால் அந்த உணவே நமக்கு மருந்தாக மாறி ஆரோக்கியத்தை குடுக்கு
ரொம்பவே சரியா சொன்னீங்க அடுத்து நம்ம உணவ பத்தி பேசிட்டோ அடுத்து குடும்ப உறவுகள பராமரிக் கறதுல இரண்டாவதா பாத்தீங்கன்னா நேரம் செலவிடுதல் அப்டின்னு நெனைக்கிறே ஏனா ஒவ்வொரு உறவுகளு அவங்களோட வேலைய நோக்கி ஓடிட்டுல்லாம இங் நேரத்த ஒன்றாக செலவிடணும் அதாவது ஒன்றாக உக்கார்ந்து அமர்ந்து பேசுதல் நம்ளோட குடும்ப நிலவரம் என்ன இருக்கிறது வருமானம் எவ்வளவு செலவு என்னது நம்ளோட ஒவ்வொரு மாத தொடக்கத்திலயு நம்ம வீட்டுக்கு இவ்வளவு வருமானம் வருது இதுல நம்மளோட செலவுகள் இல்ல நம்மளோட கடன் தொகை செலுத்துதல் இந்த மாதிரி இவ்வளோ தேவைப்படுது இதுல மீத பணத்துல நம்ம வீட்டுக்கு என்னெல்லா பண்ணிக்கலா அதெல்லா நம்ப குழந்தைகளோடையுமே சேந்து உக்காந்து அமர்ந்து பேசி விவாதிக்கலா அப்படின்னு நா நெனைக்கிறே இத ப ற்றிய உங்களுடைய கருத்து
நிச்சயமா இது வந்து ஒரு நல்ல பழக்கோ இன்னைக்கு வரைக்கு நா என்னுடைய வாழ்க்கையில வந்து பின்பற்றி வரக்கூடிய பழக்கம் இதுல சில ஆ கருத்துக்கள் பழக்கங்கள் வந்து நா பின்பற்றட்ருக்கே அத பத்தி உங்ககிட்ட நா சொல்லலாங்களா
நிச்சயமாக தோல்வி உங்களோட கருத்துக்கள் இன்னு மேலு மேம்படுத்த உதவும்
அ வரக்கூடிய வருமானத்த வந்து அ வருமானம் வரதுக்கு முன்னாடியே இந்த மாதத்துக்கான இப்ப ஒன்னாந்தேதி நம்ம சம்பள வாங்குறோ அப்படின்னா மொதல் மாதத்துக்கு ஒரு இருவத்தைந்தாம் தேதி இருவத்தாறாம் தேதியிலேயே வந்து அடுத்த மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான செலவுகள பத்தி ஒரு அட்டவனை வந்து போட்டு வச்சுக்குவோ அப்ப நம்ம வந்து தேவையில்லாத செலவுகள் வந்து தவிர்க்கறக்கு அந்த அட்டவண வந்து நிச்சயமா நமக்கு வந்து கை குடுக்கு ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஆ மொதல் மாதத்தில் நம்ம பண்ணின அனைத் த்து செலவுகளையு நம்ம வந்து ஒரு சராசரியா இதுல நமக்கு தேவையான செலவுகள் தேவையில்லாத செலவுகள் அப்டிங்கற ஒரு கலந்துரையாடல வந்து மாதத்தினுடைய கடைசி நாட்கள்ல குடும்பத்தோடு செய்யும் போது நிச்சியமா நம்மளுடைய சேமிப்பு பழக்க வந்து அதிகமாகூ சோ அந்த மாதிரி நம்ம திட்டமிட்டு செயல்படும் போது நமக்கு வந்து கடன் என்கின்ற முற்றிலுமான ஒரு துன்பமான நிலைய வந்து நம்ம வாழ்க்கையில போகாம இருக்கிறதுக்கு தவிர்ப்பதற்கற்காக நான் பண் பின்பற்றக்கூடிய சிறு சிறு வழிகள் இது
மிகவு நன்றி தோழி நீங்க சொன்னதுலே இந்த அர்த்தவணை இடுதல்ன்னனு சொன்னீங்கல்ல அது எனக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக் கு அப்டின்னு நா நெனைக்கிறே இரண்டாவதா பாத்தீங்கன்னா நம்ம பல விஷயங்கள பேசியிருக்கோ அடுத்ததா இரண்டாவதாக என்ன விஷயம்னா நம்ம வந்து குடும்ப உறவுகள வலிமைப்படுத்து அதாவது குடும்பத்தை தாண்டி நம்மளுடைய உறவுகள வலிமைப்படுத்துறதுக்கு நம்ம ஊர் திருவிழாக்கள் இல்ல பாரம்பரிய க ஊர் வழிபாடுகள் அப்டி இல்லைன்னா ஒரு உறவினர்களுடைய திருமணம் இல்ல விழாக்கள் பிறந்தநாள் விழா அந்த மாதிரி பல விழாக்கள் வருதுல்ல இந்த மாரி விஷயத்துக்கு குடும்பத்தோட சென் று வந்தா ஒரு உறவுகளோட ஒரு பிணைப்பு அதிகமாகு அப்டின்னு நா நெனைக் கறே இத பத்தி நீங்க சொல்றீங்களா
நிச்சயமாங்க ஆ பல குடும்பங்கள்ல வந்து பாத்தோ அப்டின்னா சில விழாக்களுக்கு வந்து கணவனும் சில விழாக்களுக்கு வந்து மனைவியும் போவாங்க தவிர்க்க முடியாத சூழ்நிலையெல்லா அப்டி போறது வந்து ஏத்துக்லா பட் முடிந்த வரைக்கும் குடும்பத் தோடு அ சென்று பழகி வருவது வந்து நிச்சயமா ஒரு நல்ல ஒரு உறவு முறையை பேணுவதற்கு அது வந்து வழிவகுக்கு முடிந்த வரைக்கும் கணவன் மனைவி குழந்தையோடு எங்கு சென்றாலும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து அ அவ்விழாவிற்கு சென்று வருவது வந்து சால சிறந்ததா இருக்குங்க
ரொம்பவே சரியா சொன்னீங்க ஏன்னா அ சில தவிர்க்க முடியாத காரணங்களால தனியாப் போறதுங்கிறது சரிதா ஆனா ஒரு நெருங்கிய உறவுகளாக இருக்கட்டும் ஒரு ரத்த பந்த உறவுகள் அப்டிலா இருக்கும் போது அந்த உறவுகளுக்கு நம்ப குடும்பத்தோட போய் வந்து அங்க வர மத்த உறவினர்களையு நம்ப குழந்தைகளுக் அறிமுகப்படுத்தி வைக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப அவசியந்தான சரியா சொன்னீங்க மேலும் ஏதேனும் கருத்துக்கள் இருக்கா ஒரு உறவுகள வலிமையா வச்சுக்கறதுக்கு
ஒரு உறவுகள் வலிமையா வச்சுக்கிறதுக்கு நாங்க பின்பற்றக்க கூடிய சிறு சிறு வழிமுறைகள் இருக் கு சகோதரி அத பத்தி தொடர்ந்து உங்களுக்கு நா சொல்ற வருடத்துக்கு ஒரு முறையாவது அல்லது இரண்டு வருண்டு குறைந்தது இரண்டு வருடத் த்திற்கு ஒரு முறையாவது நூறு அல்லது இரநூறு மக்கள் இருக்க கூடிய ஒரு ச சமூகம் என்றால் அதுல இருக்க கூடிய அனைவரும் சேர்ந்து ஏதோ ஒரு ஆன்மீக தலத்துக்கு வந்து போய்ட்டு வரலாம் அப்ப அந்த உறவுகளுக்கு இடையே இருக்க கூடிய அந்த இடைவெளி வந்து நிச்சயமா கொறையு அ வேகமான கால ஓட்டத்துல நம்ம பல உறவுகளுக்கு அலைபேசி மூலமா பேசுறதே கூட நம்ம மறந்துருப்போ இந்த மாதிரி இன்ப சுற்றுலா போகும்போது நிச்சயம் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நன்கு புரிந்துகிட்டு அவங்க கூட வந்து நேரத் த்த ஒதுக்குறதுக்கு வந்து நிச்சயமா அது வந்து வழிவகுக்கு அதே மாதிரி அந்த மாரி சூழல் வந்து அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அங்கேயே வந்து நெறய திருமண நிச்சயங்கள்ல்லா திருமண எல்லா நிச்சயமாய்ருக்கு அந்த மாரி உறவுகள் வந்து தொடர்ந்து பல வருடங்கள் நீடிச்சுட்டு இருந்துது ஆனா இப்ப அந்த மாதிரி இல்லாம சமூக வலைதளத்து மூலமா அனைத்து நிகழ்வுகளுமே நடந்துறனால நம்ம சுருக்கமா சொல்லணுனா திருமணம் கூட அந்த காலத்துல நேரடியா போய் கூப்புடுவாங்க ஆனா இந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அலைபேசியில கூப்ட்டு சொல்லிட்டு அ அப்டியே வந்து முடிச்சுக்கிறாங்க சோ அந்த அந்த உறவு பாலம் தொடரணு அப்டின்னா முடிஞ்ச வரைக்கி நமக்கு நேரம் கிடைக்கும் போது நேர்ல சென்று பார்ப்பது பகிர்ந்துக்கிறது வருடத்துக்கு ஒரு முறையாவது சுற்றுலா செல்வது வந்து உறவு பாலத்தை மேம்படுத்து அப்படிங்கறது வந்து என்னுடைய கருத்து சகோதரி
ரொம்பவே சரியா சொன்னீங்க இறுதியானதும் மிக முக்கியமானதுமான ஒரு விஷயத்த பத்தி நம்ம உரையாடணு அது என்னன்னா வி ட்டு குடுத்தல்னு நெனைக்கிறே அத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்கன்னு சொல்லுங்க
நிச்சயமா ஏன்னா வந்து பொறுமை நம்பிக்கை விட்டு குடுக்குற குணம் இருந்தது அப்படினா குடும்பத்துக்குள்ளயு பிளவு வராது கணவன் மனைவியிடையே இன்று நடைபெறக் கூடிய அ முக்கால் வாசியான அந்த அ விக் விவாகரத்து அ இது வந்து நிச்சயமா அது நடக்காது எந்த ஒரு உறவா இருந்தாலுமே விட்டு குடுத்து போய்ட்டோ அப்டின்னா அவங்களு நிம்மதியா வாழுவாங்க நம்ளு நிம்மதியா இருப்போ சோ அது வந்து அ ஒவ்வொரு பெற்றோரும் தன்னுடைய குழந்தைகளுக் சொல்லி குடுத்து வளர்க்க வேண்டிய ஒரு உன்னதமான குணம் சகோதரி
ரொம்பவே சரியா சொன்னீங்க அந்த கணவன் மனைவி உலப்பு உறவுன் சொல்லும் போது அதுல வந்து வெளிப்படைத்தன்மை விட் விட்டு குடுத்தல்ங்கிறது ரொம்பவே அவசியமா இருக்கு நம்ப வந்து வார்த்தைய ரொம்ப தவிர்க்க முடியாத ரகசியங்கள தவிர மற்ற விஷயங்கள்ல கணவர் மனைவி குள்ள வந்துட்டு வெளிப்படைத் தன்மைங்கிறது ரொம்பவே அவசியோ ஏன்னா நம்ப சில விஷயங்கள் சாதாரணமா நினைச்சு நம்ம சொல்லாம இருக்கிற ஒரு சாதாரண சின்ன விஷயோ ஒரு செலவாக இருக்கட்டு இல்ல ஒரு இடத்திற்கு சென்று வந்ததா இருக்கட்டும் அது கூட வந்து நம்ம மறைக்கணு நினைச்சு பண்ணுனோம்னா அது பெரிய ஆபத்த ஏற்படுத்தும் அதாது சின்ன சின்ன விஷயங்கள்லா நம்ம மறைக்காம வெளிப்படைத்தன்மையோட இருக் குறதே நல்லதுன்னு நினைக்கிறே அது உண்மைதானே
ஆ நிச்சியமா அதுலயே இன்னொரு கருத்தும் வந்து நம்ம பாத்தோ அப்டின்னா அந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு குடுத்து புரிதல் தன்மை இருக்கும் போது நிச்சயம் முதியோர் இல்லம் அல்லது குழந்தைகள் காப்பகம் வந்து எதிர்காலத்துல இருக் கவே கூடாது அப்படிங்கறது என்னோட கருத்து
மிக சரியா சொல்லியிருக்கீங்க ஏன்னா வந்து க குழந்தைகளோட வெளிப்படைத் தன்மையா இருக்கும் போது குழந்தைகள் நம்மள இறுதி காலத்துல நல்லா பாத்துப்பாங்கங்கற நம்பிக்கையு கணவனோட ஒரு ஒற்றுமையா இருக்குந்த போது அவரும் நம்மளோட காலத்திற்கும் நம்ம இறுதி காலம் வரை இருப் பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குங்கிறது உண்மைதான் தோழி உங்களோட பல நல்ல தகவல்கள பகிர்ந்து கொண்டேன் நன்றி
நன்றி தோழி